லா
என்ன பண்ற
சும்மாதானே இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
எப்ப ஊருக்கு போற
நாளைக்கு வரேன்
நாளைக்கா
ஆமா
ஒரே அழுக உங்க மருமவே பாப்பாவ பாக்கணும்னு
அ அப்டியா அ நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க அவன்ட்ட
அப்ப நீ நாளைக்கு வர்றீங்காடின் அப்புறமா அ நீ வீடியோ கால் அடிச்சிர்
அ சேரினே ம் அ பாப்பாவ தா கேக்குறானா என்னய கேட்க மாட்றானா
உன்னய எப்டி கேப்பானா பேர் சொல்லி கேட்கறே
உஹ்
பேர்சொலி பேர்சொல்லி கேப்பே
ம்
ம்
பாப்பாவு உன்ன கேட்டுட்டே இருக்குது
ஆ ஆ...
உம் ம் ம்
அம்மா இங்கயே இருந்துட்டு இன்னு போனே கொஞ்சோ கீழ இருந்த பிள்ளைங்க அத எடுத்து அது சாய்ந்ரோ பேசு
ஆ மத்தபடி கொஞ்சோ பரவாயில்லல்ல ஸ்கூலுக்கு போறது நால
தெரியல இப்ப இங்கேயே இருக்கம் போது ஏதாவது நய்யு நய்யுனு பேசிக்கினு இருக்கு இப்ப திடீர்னு பாத்தா இப்ப ஆ அதுக்கே வெறுத்து இருக்கு இருந்தா பேசியிப்பா ஆ
உம்
ஆமா
இப்ப ஸ்கூல் போனோனே செட் ஆயிடுச்சு அவனுக்கு உம்
இன்னைக்கு வந்துச்சா
இல்லனே வரல அதுக்கு இன்னு லீவு கெடக்கலையா அது அங்க இருந்து வர்றதுக்கே ரெண்டு மணி நேர ஆகுது
உம்
உம் அது ஆ இருக்ற இடத்ல இருந்து இங்க ஆ அன்னைக்கு முடியலன்னு ஒரு தடவ ஃபோன் பண்ணுச்சு
ஆ
அம்மா கிட்ட சொல்லிட்டு போன் பண்ணுச்சு நானு போன் பண்ணே எடுக்கவே இல்ல கேட்டா எனக்கு முடியல பக்கத்துல யாரிட்டயா ஃபோன் குடுனா குடுக்க மாட்டேருச்சு அவங்களா யாருக்கு கேக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அப்டினு நெனச்சு
ஆ
ரொம்ப முடியல என்னால எதுவுமே பண்ண முடில மயக்கமா வருது உம் அப்டில்லா சொன்னுச்சு இப்ப நா இங்க இருந்து போணுனா அது எங்க சாப்டுது அங்க
ஆ
அது கடயிலே தா சாப்டுது
ம்
ம் ஸ்நாக்ஸ்சு ஸ்நாக்ஸ் ட்ட அது இதுனு சாப்டுறது
அதா அது இப்ப வயிறு புண்ணா இருக்கும் போல
ம் அதுல வயிறு புண்ணாயி அதுக்கு தலவலி வயிறு வலில்லா வருது
ஆ ஆமா கண் தலவலி வயிறுவலியா நீ வேற ஒரு கையே வலிக்கு ஒரு கை வலி எல்லா வந்துரு அல்சர் மட்டு வந்து இருக்கவே நம்ம ஒடம்ப சுத்தமா டேமேஜ் பண்ணிரு
ம்
ஒடம்பு எல்லா பாட்ஸயு டேமேஜ் பன்னிரு
அவ்ளவு வயிறு மொழி மட்டு இல்லையா எல்லாமே வலிக்குமா
அதாவது எடு த்த எடுப்புலயே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வவுறு வலி வந்து அல்சர் வந்து குடல் புண்ணுங்கிறது வேற எறட் இறப்பை புண்ணுகிறது வேற எறப்பை புண்ணு வந்துச்சுன்னா அதிக ஆயிடுச்சுனா எடுத் சிலபேர் என்ன ஆவுனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்பாடு போய் விழுந்து உனே கிருகிருன்னு வரு
ஆ
கும் ரெண்டாவது என்ன பண்ணுந்த யாம்மா ஒத்த கை இருக்குபாரு
ஆமா அ அ
நெஞ்சோட நம்ம எலு நே
ம் அப்டிலா நம் அ அப்டிதனே நினைப்போ அதா சொல்ல வந்தே நா இப்டி எல்லாருமே நெஞ்சுகிட்ட வலிச்சிச்சின்னா எல்லாருமே என்ன நெனப் ப்போ ஹார்ட் அட்டாக் தா வருது நமக்கு நெனைக்
ஆ மெயினா நம்ம நெனைக்கிறது அத் ஃபஸ்ட் எடுத்த அப்போ நானுமே அப்டிதா நெனச்சேன்
ஆ இப்பல்லா இப்பவே எனக்கே கூட ஏதாவது ஒரு மாரி வலிச்சிச்சுன்னா கூட எனக்கே தோணும் ஐயோயோ நமக்கு ஆட்டாக்குதா வர போதோ
அது அது ஏன்னா சித்தப்பாக்கு இருந்துச்சில
அ
அந்த நெனப்பு நம்மளுக்கு வரும் யாருக்கு எப்டி இருக்கும்னோ உங்க அப்பாக்கு இருக்கும்போது என்ன நடந்துச்சு இது நெனைச்சி ஓ அப்பாக்கு முன் நம்ம அதனால வருகி இது அட்டாக்குக்கிறது நமக்கு யாருக்கும் இந்த வயசுல வராதம் மெயின் காரணோ முடியலன்னு வராது காரணம் என்ன மெயினா என்ன தெரிமா சாப் அப்றோ சாப்பாடு கடைல சாப்ட்டா அன்னிக்கு ஒரு ரெண்டு நாள் சென்றால் அந்த பிரச்சன வரு நம்மளுக்கு
ஆ
நூடுல்ஸு சிக்கன் ரைஸ் எண்ணெயில போட்டு எடுக்கிறது வடை இத சாப்பிட்டனா அந்த பிரச்சன வந்து கவனிச்சிப்பாரு அந்த பிரச்சன கண் ஆ
ஆனா எனக்கு வெளியில எங்கேயாது சாப்ட்டேனா அதிகமா சாப்ட்டோ அப்டின்னா தலவலி தா ஃபஸ்ட் வரும்
ஆ அதன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மோட ஓடம்போட வயிறு ஓரல் பிரச்சனக்கு நம்மளுக்கு அது ஆகாது
ம் இதான் நம்ம நாங்க அங்கயுமே அப்டிதா வீட்லயே செஞ்சுது தானே
அ நீ சொல்ற மாரி நா கூட வெளியில ரொம்ப சாப்பிட்டு இருக்கன் நீங்க வெளில காட்டு கரி த கண்ல காம்ச்சதுல
ம் இருந்த நமக்கு இப்புடி இதுவாரு ம் ம்
மெயின் காரண அது அதிகமா கத்தக்கூடாது மெயின் காரணொ என்ன தெரியு
அப்புறொ குட்டி புள்ளைங்களுக்குல்லா சொல்றாங்களே அல் சர்னு அது
அ
அங்க குட்டி புள்ளைக்குல்லா அல்சருன்றாங்களே
அது வந்து இதுதா சாப்பாடுதே சாப்பாடு இன்னோனு டேப்லெட்டு்
ம்
டேப்லெட் அதாது சாப்ட பெறகு டேப் சொல்வாங்க
இல்லண்ணே இப்ப அம்மா வீடு இருக்குது அங்க பக்கத்துல பா அந்த பாப்பாரு க்குதுல்ல அந்த பாப்பாக்கு அல்சரு
அதா சொல்றெல்ல கண்டத எடுத் திங்கிறது கண்ட நேரத்துல சாப் புற கிடயாது அந்த பிள்ளக்கி ஒழுங்கா சாப்பாடு போர்றது கெடயாது எதையா சாப்புர்றது கடையில்ல பாரு இந்த குச்சி முட்டாய் என்னாருக் குதா
ஆமா ஆமா அதல்லா நறைய சாப்புடு ம்
என்னைக்குமே சொல்றெ ஒரு எக்ஸ்பிரி டேட்டு போட்டு போட்டு போர்றென்ல இதுல அரிசில போட மாட்டா பருப் புல போட மாட்டா எக்ஸ்பிரி டேட்டு ஒரு சில விஷ்யத்த பாருங்க தானியத்துல போட மாட்டா ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டு எ ஆகாது
அதுல்லா நல்லாவே இருக்கு ம் ரொம்ப நாளக்கி
மொளகாய்ல போட மாட்டே மொளகா பொடில எதுக்கு போன்னு
ஆமா அது லெல்லா இருக்காது
என்ன மொளாகாப்பொடில எதுக்கு போடுறே யோசிச்சு பாரு மொளகா போ மொளகாலயே போட மாட்டே மொளகா பொட்டில் ஏ போறே
ம்
ஆ மொளகாபொடிள போறக்கு மெயின் காரணோ என்னா அது வந்து இந்த மொளகாப்பொடியரச்சி கெட்டு போம ரொம்ப நாள் தாக்கு புடிப்பே
ஆ அதுக்குது நிறைய அவனுங்க சேர்பானுங்க போல அது சேர்க்கறதுதா பிரச்சனை ம்
கெமிக்கல் சேப்பாங்க கண்டிப்பா சேப்
ஆமா எல்லாத்துலுமே
எக்ஸ்பரி டேட் போட்ட பூரா அதே
வியாதிலா எது எதுவுமே இல்லல்லன்னு இப்பதானே எவ்வளவு வந்து பழைய கஞ்சில்லா குடிச்சிருக்குறாங்க அதெல்லாமே இதுவா இருந்துக்கு
அவங்க எப்படின்னா பழைய கஞ்சி குடிச்சாங்கன்னா நம்ம வந்து ஒரப்பு அதே ஒரப்பு அவன்னா பச்சை மிளகாயையு கஞ்சியு குடிப்பாங்க அதுல வந்து இயற்கை இதே இருந்து சரி நம்ம சாப்பாடுறப்ப மய எண்ணய அதிகமா அந்த அந்த கால எந்த எண்ணெ அதிகமா யூஸ் பண்ணா நீ சொல்லுபாப்போ நல்லெண்ணெ மட்டுதா யூஸ் பண்ணுவாவ
ம் ஆமா
நல்லணெயே யூஸ் பண் இப்பதா நம்ம கோல்டு வின்னரு இன்னொன்னு மெயின் காரணோ கோழிக்கறி
ஆமா அதுதா ஆமா அது வந்ததுதா பெருசுஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பலா நாட்டு போலி அது இது நு இதுவா சாப் ட்டாங்க இப்பந்த பிராய்லரு என்னென்ன கண்டுபிடிச்சானுங்களோ
மெயின் காரணோ இன்னொன் என்னன்னு தெரியுமா கோழி கோழியோ இதுவு என்னன்னா திருவிழாவுக்கு வந்தா கோழி பெரிய ஆட்டக்கறி அது போக திருவிழாயதாச் ச்சு வேற ஏதாவது வந்தா மீன் இந்த மாரி நம்ம இப்ப உள்ள கல்ச்சர்ல வாரோ வாரோ மீன் நந்து
ஆமா இப்ப யாருக்குமே வாரத்துல ஞாயி்த்துக்கிழமன்னு சொன்னா போது ஏன்ன எதுமே எடு இருக்கலையா எதுவுமே வாங்கலையன்றாங்க
பழையா
ஆம்மா ஆ அதிகமா அவங்க அந்த நான்வெஜ்ஜ சாப்ட்டதுல்ல நான்வெஜ்ஜே அதிகமா உங்க செஞ்சதில்ல அந்த காலத்து
ஆ அந்தகாலத்துல நான் வெஜ் இப்பரு நாட்டு கோழி எடுத்தாலு யாரச்சு வந்தாதா எடுப்பாக அதே மாரி கோயில் திருவிழா வந்த ஆர்க வந்தா கெடா வெட்டுவாங்க நாங்க எங்கயாதுக் கடை எடு க்கு கறி வெட்டி பாத்ருக்கியா
ஆம்மா ம்
இதா உண்ம நம்மாத்
அப்டிலா இந்த களிலா அதிகமா சேர்த்துருந்திருக்கறாங்க களி கூளுன்னு அதே சாப்ட்ருக்குறாங்க இப்ப இன்னொன்னு என்ன ஆய்டுச்சு நம்ம அரிஸ் சியே சாப்பறோ பாருங்க அதுவே ஃபஸ்ட் கெடுதல் தா காலலயே ஆய் இட்லிலயு அரிசி தா மத்தியானமு அரிசி நைட் டு இட்லியோ தோசையா அதுவு அரிசி தா
ஏ அரிசி கெடுதலா
ஆமா அது கார்போஹைட்ரானே ஹீட்டா அது
ஆ
ஆ
ஆனா கஞ்சியா சாப்ட்டா நல்லது
ஆ இப்போ ஒரு ஒரு நேரமா சாப்ட்டா அது நல்லது இப்ப அதுக்குதா இந்த ராகி இந்த கம்பு இதெல்லா சாப்புட சொல்றாங்க ம்
இட்லி தோசயே கெடையாதா தீவாவளி பொங்கலுக்கு தா இட்லி தோசையை ஆட்டுவாகலா மாவு அது கடெய்ல ஆட்டி தா வருவாகலா உளுந்தாத
அ காலயில என்ன பண்ணிருவாங்க இந்த கூழு களினு அது மாரி செஞ்சு சாப்டு
செஞ்சு சாப்ட்ருவாக
தியானா அது இருக்கு நைட்டுக்கு அது எதாவது ஒண்ணு
அது காலைல வடிக்கிற கூழோ களியோ ம் அவுக அப்டி எப்டி சாப்டுவாங்கனா கால்ல ஆறு மணிக்கி எந்திரிச்சுட்டு சாப்ட்டுட்டு வேலக்கு பேய்ட்டு மத் மத்யானோ மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து சாப்ட்டுட்டு நைட்டு நைட்டு ஆ சரி நைட்டு பொழுது அடஞ்சரக்குள்ளயு ஆறு மணிக்கல்லா சாப்ட்டு படுத்துருவாகளா
ஆமா இவ்ளோ நேரோ முழிச்சிருக்க மா ட்டாங்களா அந்த பொழுது போனவுன்னே தூங்கறதுன்னு தூங்கிருவாங்களா
இன்னொன்னு மெயின் காரணோ நம்ம அன்
ம் ஆமா அது பத்து மணிக்கு மேல சாப்படவே கூடாதா. ஒம்போது மணிக்குள்ளயே சாப்படறதெல்லா முடிச்சுக்கணுமா. ம்
பாத்துக்க எவ்ளோ இருக்குன்னு
ஆமா
அதுவு புரட்டா சாப்படறமே சரியான
ஐயயோ அதெல்லா ரொம்ப கெடுதல்
எது எது டேஸ்ட்டா இருக்கோ அம்புட்டு பிரச்சன இப்ப இந்த முடியாம இருந்ததுன்னே ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒதுக்கி இப்பதா புரியு
ஆமா அப்ப நமக்கு தெரியாதுக்கு எதெதோ சாப்ட்டுர்றோ இப்பதா புரியுது ஆமா வயசாயினே ரொம்ப முடிய லனா என்ன பண்ண முடியு நம்மோ ம்
சேரி பாத்துக்க
ஆ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்றே
ட்டு எ ன்ன வரணுன்ட்டு நா அதுக்கப் பறோ பேசுறே
ஆ சேரிண்ணே உம் ஆ அ